இது கேக் பாய் இன்னைக்கு சண்டேல வெளிய வந்தேன் நானு
ஒ சேரி சரி எங்க போயிருக்க
சித்தி வீட்டுக்கு வந்தன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்திருக்கு கறேன் இனிமேல் வீட்டுக்கு போவேன்
எதுக் சித்தி விட்டுக்கு திடீனு
அம்மாதான் போணும் போணும்ன்னனு சொல்லிச்சா சேரி வீட்டுலதானே இருக்கோன்னனு சொல்லிட்டு வந்துட்டோம்
செரி செரி சாப்பிட்டாச்சா
செஞ்சோம் பிரியாணி செஞ்சோம் காளான் பிரியாணியும் சோயா சில்லியும் போட்டோம்
ஒ சரி
செஞ்சு சாப்பிட்டோம் நீயே ஹலோ ஹலோ
ஓட்டோ எடுத் அனுப்பு
அது அனுப்பறேன் மறந்திருப்பேன் நா
செரி செரி நா இப்ப சாப்டேன்
என்ன சாப்ட்ட
நா இங்க பொரோட்டாவும் சிக்கனும் சாப்ட்டேன்
வாறயா யார் யார் இருக்கா
இல்ல இல்ல கெளம்பிட்டாங்க நா மட்டும்தான்
எப்ப வருவ நீ வீட்டுக்கு
நான் அடுத்த வாரம் வேணா வரேன் நானு
இந்த வாரமும் வரமாட்டியா
இல்ல இந்த வாரம் வரல நாலு
சேரின்ஸ் நா சாக்லேட் குக்கிட்டின்னு வந்துட்டே இருக்கு எனக்கு வாங்கி குடு
நானே இங்க காசு இல்லாம இருக்கேன் எப்டி வாங்கி தர்றது நீ வேண்ண வந்து வாங்கி கொடு நீவே எனக்கு வாயிங்குடு
அதுவே முன்னூத்தி ஒன்ம்பது ரூப தானே நானே எப்பயாவதானே ஏதாச்சு வாங்கதான்னு கேக்குறே
ஆய்மா
நீ வாங்குடியா எனக்கு
என்னோட கணிப்பி வுடுற எல்லாமே எனக்கு அத பாத்தா என்னோட இதுக்கு போட்டு என்னோடய ரூமு போட்டு அட்ரஸ் போட்டு வாங்கிக் குடு
அஹ நீ வாங்கி தர மாட்டியா அப்பவும்
நீ பஸ்டு வாங்குடு அப்பற என்னன்னு பாத்து உனக்கு வாங்கி தரே
செரு விடு எனக்கு வேண்டவே வேண்டா எனக்காக வாங்கி தருவியா இதுவே யாராது உ ஃப்ரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா உடனே வாங்கி குடுத்து இந்தா அப்படின் சப்
என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு முதல் வீடு மாரி
அஹ நா வந்து பக்கத்து வீடு மாரியா
ரெண்டாது வீடு
இது இருக்குல்ல நா ஸ்னாப்பா பாத்துட்டு இருந்தே அதுல நா கூட சொல்லுவேல ஒரு அப்பலாம் அடிக்கடி வெளிய போயிருவா ஊர்ல இருக்கமாட் டாடி அடிக்கடி போயிருவாட் நீ அன்னக் கூட காசி போனதெல்லா காட்டென்ல அந்த புள்ள ஆஹ் லைட் வச்ச சூ போட்டுருக்கா
செரி
ச் இந்த லைட் வச்செரியும்ல அன்ன கூட நீ வந்து பர்த்டேக்கு வாங்கி தரன்னு சொல்லிட்டு இருந்தீல
ஆஹ கேளு எவ்ளோன் கேளு
அந்த மாரி லைட் வச்சுப்பட்டுருக்கேன் நான் கேட்டிருக்கேன் எங்க வாங்குன எவ்வளோன்னு கேட்டிருக்கேன்
சேர் செரி
சொன்னா சொல்றே வாங்கலா
அப்பற அம்மா அப்பா எல்லா என்ன பண்றாங்க
அதுதா அம்மா கூட தா இங்க வந்தேன்னு சொன்னல அப்பா இல்ல அப்பா இங்க போயிருக்குதாட்டு இருக்கு நீ வீட்டு
நானு ரெண்டு மூணு நாள அப்பா அம்மா ஞாபகமாவே தா இருக்குது எப்படா வருவே எப்பா அவுங்கள பாத்து பேசுவ தா இருக்கே நானு
யாரு உனக்கா
ஆஹ
இங்க இருக்கும்போதெல்லா கத்திட்டே இரு சோ பூமர் மாரி பேசாத பழையகிளத்து ஆளு மாரி தம்பி எலா வந்திருந்தாங்க எல்லா நேத்தி இங்கதா இருந்தாங்க
லோ
நேத்தெல்லா வீட்டுக்கு வந்தாங்க வந்து நம்ம வீட்டு்லதான் இருந்தாங்க
யார் யாரு எல்லாருமேவா
எல்லார்மே சித்தா சித்தி அப்புறம நம்ம தங்கச்சி தம்பிகள் எல்லாரும் எப்பவும் போல வரும்போது கல் எடுத்துட்டு வந்தாங்க கல் விளாண்டாங்க விளாண்டுட்டு சாப்புட்டு எல்லாம் தூங்கிட்டாங்க அடுத்த மாசம்தான் போல ஒண்ணும் வர வரல ஒரு போனும் வரல ஒரு மெசேஜ்ம் வரல ஒண்ணுமே வரல
செரி செரி எனக்கு ஏதாவது ஏ வந்துச்சுன்ன நான் சொல்ற
வந்தா சொல்லு ட்ரெஸ் எடுத்துறக்கே காசு தரலைங்க அதுதான்
அப்பா ஏதோ ரெண்டாயிர ரூபா குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு
ஏன் நீ மட்டும் காலேஜ் போம்போது அத்தனை எடுப்ப எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபானு நான் மட்டும் லூசாடி சாரு லூஸா நானு என்ன பாத்த லூஸ் மாதிரி தெரியுதா
லூசு தான் உன்கிட்ட எல்லா பேசி என்னத்த புரிய வைக்கிறது என்னமோ பண்ணு
ஊன்ட்டதான் கேட்க முடியும் ஊன்ட்ட கேட்டாலும் இப்படி சொன்ன நான் என்னதா பண்றது
காலேஜுக்கு போறமா படி
இப்ப நீ எங்க இருக்க
நான் இப்போ ரூம்ல தான் இருக்கேன்
உ ரூம்ல ஐபேக்க விளம்பர ஓடுதா
இல்ல இல்ல அது இது இல்ல
அப்புறம் எப்ப வருவ நீ இங்க ஜோக்ல ஹேண்ட பேக் வாங்கலான்ட்டு இருக்கேன்
வாங்க வாங்க என்னமோ பண்ணு நான் எதுவுமே உன்னை கண்டு வேமாட்ட
வாங்க வேணன்னனு சொல்றியா
நீ வாங்கறதும் வாங்காதது உன் இஷ்டம் அதுலனா நான் என்ன சொல்றது
காசு நீ தானு குடுக்கணும்
நான்ல்லாம் எதுவுமே இப்ப குடுக்குறக்காலம் எது
எதுவுமே தரமாட்டியா ஒண்ணுமே பண்ண மாட்டியா ஆஹ போனது எனக்காக செலவு பண்றதுக்கு தானே
அப்படின்னு யாரு சொன்னது
நான் தான் சொல்றேன்
அப்படியே வாய்ங்கோ
வேலை கிடைச்சோனே இப்படி மாறுறதுல்லாம் கொஞ்சம் ஓவரு
அப்புறம் என்ன கிளம்பலியா சித்தி வீட்டுல இருந்து
ஒரு ஏழரைக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சோம்
சரி சரி அப்புறம் தம்பி இதல்லாம் என்ன பண்றாங்க
அவங்கலாம் அங்ங போயிட்டாங்க தம்பி போயிட்டான்
இல்ல இந்த தம்பிய கேக்குறேன்
இங்க வா இதா இது ஒண்ணு படுத்து கிடக்குது போனை பாத்துட்டு ரீல்ஸ பாத்துட்டு
தொடறந்துட்டாங்களா
ஆஹ பதினேழா தேதி ஆமா என்ன தவிர எல்லாத்துக்குமே தரக்குது அதுதா கார்மிசன்டோட குரூப்
ஓ சேரி சேரி சேரி
அதனது சி டி எஸ் ஆ அந்த மாதிரி ஏதாவ எடுத்துக்கறா
அஹ இன்னொன்னு தெரியுமா உனக்கு சப்ரைஸ் சொல்டா போன் வாங்கிருக்காரு உன் தம்பி
அப்படியா ஆ
ஆமா ஆமா ஐபோன் வாங்கியிருக்காரு நமக்கு குடும்பத்தோட மதலை ஃபோனு
வதுதா
அதுதா உன் சொல்ல வையே அதுதான் இப்ப சொன்னே அஹ அப்ப அங்கல்லா எப்பிடி இருக்க எல்லா செட் ஆயிருச்சா எல்லாரு எப்படி பேசுறாங்க பண்றாங்க
செட் இல்லா ஆகல
இப்ப வர்ற காசு அதுக்கே போயிருது அப்ப என்ன பண்ணுவ
என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல ஏதாவது இங்க வேற எதாவது வோல பாக்கலாமா என்னந்தா பாத்துட்டு இருக்கறேன்
பாமாட்டிய
இதெல்லா போயுரு
எப்போ
ட்ரோல் கூடிய சீக்கிரம் போயிருவேன்
எப்ப போவ கூடி சீக்குரன்னா
ஒரு ஒன்ற மாச ரெண்டு மாசத்துல போயிருவேன்
தண்டிக்கா
இதுக்கே அது இதுன்னு காசு இல்ல இன்னை ஜிம்முக்குன்னு தனியா காசு எப்பிடி இது பண்ணிற்று இருக்குது நா இருக்குற நிலமைக்கு நீதானு என காசு தரணுனு நெனைக்கிறேன்
உம் நா என் வேலைக்கு போனாலான் தர முடியு வேலைக்கு போறக்கு முன்னாடி நீ கேட்டா எப்படி தரது
இல்ல மத்தவங்களுக்குல்லா தரியே எனக்கு
மத்தங்களுக்கு நா எங்க தரே நீ எப்பட தரது பாத்துக்கறே வீட்டு தம்பிட்ட கேட்டு பாறே முடிஞ்சா
அவனே ஒரு திம்ப மாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி போய் குடுக்குறது அவனே சாப்பிட்டு சாப்பிட்டு அழிப்பான் அவன எல்லாத்துக்குமே தெரியும்
ஆ பன்னாலனு கேளு உனக்குன்னு ஒரு வேளை குடுத்தா
ஐயோ வேண்டாவே வேண்டாம் அவன் சாகாசமே எனக்கு வேண்டாம்னு தான் நா இங்க வந்ததே
நினைச்சிட்டு குடுத்தா தம்பி குடுத்தா வாய்ங்கோ
அதெல்லாம் அவ குடுக்கவே மாட்டான் கேக்குறத வேஸ்ட் தான் ஏன்னா போன டைம் என்னாச்சுன்னா எதோ துணிவங்கர்க்கு தா போயிருக்காங்க திரும்பி வரும்போது சித்து கேட்டுரு வாங்க போலாம் ஏதாவது ஜூஸ் எத குடி லாண்டான்டு கடைல போய் அது இதுன்னு ஜூசை குடிச்சுட்டு காசுல்லனு சொல்லிருக்கிறான் இவனல்லாம் வச்சுட்டு என்னத்த போய் நா கேக்குறது அதுதான் அத சித்திக்கு தெரியாதுல்ல அவங்க ஏமாந்துட்டாங்க
ப என்ன பண்றது
செறிவிடு எல்லாம் ரெண்டு மூணு மாசம்தான் அதுக்குள்ள இத ஆயிரும்
டும்ள
ஆஹ்
அப்புறம் எல்லாதிலும் பேசுனியா வீடியோ கால்ல
இல்லல்ல எதுவும் பேச சல நான் இப்பதான் வந்தேன் வந்தோன்ன உனக்கு தான் கூப்ட்டேன் காலேஜ் எல்லாம் என்னாச்சு ஏதாவது இத ஆகுதா அப்படிங்குற
ஒண்ணும் இல அப்பறம் கூப்பறேன் உம்